வேற எதாட்டு கேக்கனுமா எனக்கு போ ஆ மிகவும் சிறப்பாக கேக்குதுங்க
சேரிங்க என்ன பண்றீங்க
தூக்கோ வருதுங்க
தூக்கோ வருதுங்ளா சேரிங்க சாப்டீங்ளா
ஆ சாப்ட்டேங்க
என்ன சாப்டீங்க
பாரோட்டா சாப்ட்ட மேம்
சேரிங்க நா உங்களுக்காக ஒரு பாட்டு பாடட்டா
அய்யய்யோ தூக்கோ போயிருங்க மேம் பாட வேண்டா மேம்
நா உங்களுக்காக பாட்றே
அழகா பாடுங்க
சேரிங்க கண்டிபா பாட்றே
க கண்ணாலல்லா படாதீங்க
சேரிங்க உங்களுக்காக நா இதோ உங்களுக்காக
ஆ
இன்னு கொஞ்ச நேர இருந்தாதா என்ன ஏ அவசரோ என்ன அவசரோ சொல்லு கண்ணே இன்னு பேச கூட தொடங்கள எ நெஞ்சமு கொஞ்சமு நெறயல இப்போ என்ன விட்டு போகாத என்ன விட்டு போகதெ இன்னு பேச கூட‌ தொடங்கல எ நெஞ் சமு கொஞ்சமு நெனயல இப்ப என்ன விட்டு போகாத என்ன விட்டு போகாதே இந்த மீன் அடங்கு வாசன என்ன நீ தொட்டது மணக்குது இந்த இரவெல்லா ‌நீ பேச தலை ஆட்டி நா ரசிப்பே கேக்குதுங்களா
இன்னு கொஞ்ச நேர இருந்தா நா செத்துறவண்ண
நீங்க அப்பல்லா சொல்லக்கூடாது சேரி நீங்க என்கிட்ட ஏதாச்சு கேளுங்க நா உங்களுக்கு அது சமைக்கிறது சொல்லி தரே
ம் சாப்ட்டீங்களா
சாப்‌ட்டங்க நா சாப்ட்ட
என்ன சாப்டீங்க
நா இட்லி சாப்டே அந்த இட்லி வெள்ளையா இருந்துச்சு அந்த இட்லி நல்லா உரண்டையா இருந்துச்சு நாலு இட்லி சாப்டே ஒரு இட்லி வந்து தேங்கா சட்னியோட சாப்டே ஒரு இட்லி வந்து கார சட்னியோட சாப்டே ஒரு இட்லி வந்து போதினா சட்னியோட சாப் ட இனியொரு இட்லி வந்து தக்காளி சட்னியோட சாப்டேங்க
ஏங்க இப்டி வுட்டுட்டு சாப்ட்டுட்டு சொல்லி காட்றீங்க
நா உங்களுக்காக உங்களுக்கு நா டிப் குடுக்கணுன்னு என்னோட மனசு சொல்லுது நா உங்களுக்கு கண்டிப்பா தரே
செரிங்க நீங்க ஒ நீங்க உதடு பூச்சி போடுவீங்களா
என்னங்க
உதடு புச்சி
அப்டின்னா என்னங்க
ஆங்கிலத்தல யோசிச்சு பாருங்க
ஒதடு
புச்சி
ஆமாங்க
போடுவீங்களா
ஆமாங்க போடுவோ ஏ
என்ன நிறத்துல போடுவீங்க
நா வந்து சிவப்பு நிறத்துல போடுவே
அப்டிங்களாங்க
ஆமாங்க
நா கருப்பு நிறத்துல தா போடுவே
கருப்பு நிறம் மிகவு அருமையாக இருக்குங்க அந்த நிறம்
ஆமாங்க
எனக்கு மிகவும் பிடித்த நிறம் உங்களுக்கு என்ன புடிக்கு எந்த நிறம் புடிக்கு உங்ளுக்கு
கருப்பு நீளமு தாங்க புடிக்கு
கருப்பும் நீளமும் புடிக்குமா சேரிங்க உங்குளுக்காக நா இனி ஒரு பாடு பாடட்டா
ஆ பாடுங்க பாடிட்டு இருமா ஏ காத்ல தேன் பாயுதுங்க
சேரிங்க கண்ணுக்கு மை அழகு கவிதைக்கு பொய் அழகு எனக்கு நான் அழகு எனக்கு அவள் அழகு எப்புடிங்க ஏ பாட்டு
ஐயயோ ஆவு ஏங்க ஆஸ்பத்துரி கூட்டிட் போறீங்ளாங்க
இல்லங்க இல்லங்க ஏ பாட்டு நல்லாருக்குதுன் நீங்க சொல்லியே ஆகணுங்க சொல்லுங்க
இ உங்க பாட்ல வந்து உருகி போயிட்டங்க
மயங்கட்டிங்களா ஏ பாட்ல சேரிங்க மிகவும் நல்லது
ஆமாங்க
என்னதா
ஆமாங்க உக்கார முடிய்லங்க
சேரிங்க ஏ உங்களுக்கு முதுகு வலி இருக்கா
இல்லைங்க தூக்க வருதுங்க
சேரிங்க தூங்கம் தூங்குவது மிகவும் நல்லதுன் என்று எனக் தெரியு சேரிங்க எனக்காக நீங்க பேசுங்க எனக்கு ஒங்கிட்ட பேசுறது ரொம்ப புடிச்சிருக்கு மிகவும் நன்றாக இருக்கு
அ சேரிங்க
பேபிங்க நீங்க வேற எதாச்சு கேளுங்க நா சொல்ற
நீங்க துணி தொவச்ட்டீங்ளா
துணி தொவைக்கிறது நா பண்ணிட்டங்க நா வந்துட்டு நல்லா அதைய அலாசி ரெண்டு இதுல வந்து அதைய முக்கி எடுத்து புளுஞ்சு காய போட்டு வெயில்ல காஞ்சுட்டுருந்த துணிய எடுத் துட்டு வந்து மடுச்சு வெச்சு நா வெச்சிருக்கேங்க
பொய் சொல்றதுனாலு நியாயோ வேண்டாமாங்க
அளவு இருக்கு ஆமாங்க எனக்கு தெரியுது எனக் புரியுது அது ஆனா எனக் இப்போ இப்புட்லா சொல்லணுன் தோணுதுங்க அதுங்காட்டி நா சொல்லிட்ருக்கே
சேரிங்க
சேரிங்க தண்ணி குடிச்சிங்ளா
அ தண்ணி குடிச்சங்க
என்ன தண்ணி குடிச்சீங்க சுடு தண்ணி குடிச்சீங்ளா பச்ச தண்ணி குடிச்சீங்ளா
இல்லிங்க நீல தண்ணி குடிச்சங்க
நீல தண்ணி குடிச்சீங்ளா அது என்ன தண்ணி சுவையாக இருக்குமா
சுவையால்லா இருக்காதுங்க
தண்ணீர் எப்புடி சுவையா இருக்கு ஏங்க
ஆமாங்க இனிப்பா இருக்குங்க
ஆமாங்க உப்பு தண்ணி குடிச்சீங்களா நல்ல தண்ணி குடிச்சிங்களா
உப்பு தண்ணி குடிச்சேங்க கல்லு உப்பு போட்டு குடிச்சங்க
கல்லுப்பு போட்டு கல்லுப்பு மிகவும் நல்லதுங்க ஒடம்புக்கு
ஆமாங்க அருமையா இருந்துச்சுங்க
அருமையா இருந்துச்சு செரிங்க
உங்களுக்குப்பின்ன எனக்கு என்னங்க நல்லாவே இல்லைங்க
நல்லா இல்லைங்களா என்னங்க ஆச்சு உங்களுக்கு
இல்ல யாருமே தூங்க உட மாட்டேங்கிறாங்களங்க
அப்டிங்களா நீங்க சீக்கிரமா தூங்கிருவீங்கன்னு நா நினைக் கக்கறங்க மிகவும் நல்லது
ஆமாங்க இ ஒரே ஒரு நாளே நிமிட
சேரிங்க சேரிங்க
ஆ ங்கங்க
சேரிங்க நீங்க எங்க தூங்குவீங்க மெத்தையில தூங்குவீங்களா இல்ல தரையில தூங்குவீங்களா
மெத்தையில தாங்க தூங்கிட்டு இருந்தே அடிக்கிற போவியா என்னனு கேளுங்க கேளு
மெத்தையில தூங்க முடியாம இப்ப கீழப்படுத்து
ஆமா தரையில படுத்து இருக்கோங்க
தரையில வந்து ஏதாச்சு விரிச்சு படுங்க அப்டியே படுத்தா ஜூரம் வந்துரும்
ம் வீரிச்சில்லா படுக்கரது இல்லைங்க நடு ராத்திரி நடு ராத்திரில குளுருங்க
ஒரே சீனு நீங்க விரிச்சு படுங்க நீங்க ங்க அப்பதா நீங்க உங்களோட இதெல்லா ஒடம்பலா நல்லா இருக்கு ஆரோக்கியமா
ஆ எங்களால அக்கர எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க
சேரிங்க ரொம்ப நன்றி உங்க மேல அக்கறைய எடுத்துக் கறது எனக்கு ரொம்ப மிகவும் பிடிக்கும் அதனால தா நா சொன்னே
ஓ அதனால தாங்க சொன்னிங்களோ
ஆமாங்க உங்கள எனக்கு ரொம்பவுமே பிடிக்குங்க உங்களுக்கு என்னைய புடிக்குமா
ஐயோ எனக்கு உங்கள உட்டாயாரங்க புடிக்கு
சேரிங்க சேரிங்க ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு இத கேட்கும்போது க மிகவும் நன்றி
ஆ
சேரிங்க வீட்ல எல்லா என்ன பண்றாங்க
வீட்ல எல்லாரு தலகில தொங்கிட்டு இருக்காங்க
தலகீழா தொங்கிக்கிட்டு இருக்காங்களா அடடே மிகவும் நல்லது
ஆ ஆமாங்க
ஆமாங்க இங்க எல்லாரு என்ன பண்றாங்கன்னு கேளுங்க
ம் சொல்லுங்க
இங்க எல்லாரு தூங்கிட்டாங்க
தூங்கிட்டாங்களா
நான் மட்டும் நடந்து கொண்டே உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன்
உரையாடிட்டு இருக்கீங்கனு சொல்லுங்க
அதுதாங்க
ஒங்க வீட்லயே எல்லாத்தையு எடுத்து வப்போ
எங்க வீட்ல இப்ப எழுப்பி விட்டா என்னய திட்டுவாங்கங்க என்னய புண்படுத்துவாங்க அதுனால நா எழுப்பி விட மாட்டே எனக்கு இருக்குற்து நீங்க தா
ஹாயா நிக்க சொல்லவா
கண்டிப்பா உங்க பேச்ச நா இப்ப ஏத்துக்கொள்றே அவுங்கள எழுப்பிவுட்டு தலகிழ நிக்க சொல்லுவே
ஆ சேரிங்க
சேரிங்க எழுப்பி விட்டுட்டு நா உங்ககிட்ட கண்டிப்பா சொல்றே நா எழுப்பி விட்டுட்டேனு
நீங்க போட்டுக்கோங்க
சேரிங்க கண்டிப்பா நீங்ளு அதய போட்டுக்கோங்க என்னோட ஆசையும் அதுதான் அதுவு கருப்பு நிற நிறம் நீல நிளம் சிவப்பு நிறம் மிகவும் நல்லா இருக்கு உங்களுக்கு
என்னா அவுங்க கண்ணுக்கோடு போட்ருக்காங்க
கணுக்கோடு போட்ருக்கீங்களா சேரிங்க
ஆமாங்க
மிகவும் நன்றாக இருக்கும் அது உங்களுக்கு நா நெனக்கிறே சேரி
புதிது புதிதான வார்த்தைகள் எல்லா உருவாக்கிட்டு இருக்கோங்க
மிகவும் நல்லது உங்க அறிவு இப்புடியே வளரட்டும் என்று நான் விரும்பிக் கொள்கிறேன்க
வாழ்த்துங்க எனைய
என்னங்க
என்னய வாழ்த்துங்க
கண்டிப்பா என்னோட வாழ்த்து உங்களுக்கு எப்பயுமே இருக்கு நீங்க எப்பயுமே நல்லா இருக்கணு சந்தோ சமா இருக்கணு தீர்க்க ஆய்சோட இருக்கணு நீங்க எப்பயுமே வாழ்க்கைல வெற்றி பெறணு வெற்றி பெற்று நீங்க எப்பயுமே ஜெயிக்கணு இது மட்டுந்தா எங்க ஆசை இது க்காக நா கடவள் கிட்ட உங்களுக்காக நா பண்ணிக்கறே
பண்ணிக்கிறீங்களா பிராத்தன பண்ணிக்கிறேன் சொல்லுங்க
பிராத்தன பண்ணிக்கிறே கண்டிப்பா உங்களுக்காக நா பிரார்த்தன பண்ணிக்கிறே கடவுள் கிட்ட நீங்க நல்லா இருக்கணு சந்தோஷமா இருங்க இருப்பீங்கன்னு நா நெனக்கிறே சேரிங்க இருங்க அம்மா கூப்பட்றாங்க
ஆ